ஹலோ வணக்கங் சார்
ஆ வணக்கம் மேடம் வணக்கம் ஆ அதா நம்ம பேஸ் சிட்டே இருக்கும்போது அது நா பேசிட்ருக்கே அது கட் ஆயிடுச்சு தானா கட்டாயிடுச்சி
ஆம் சரவட்வா பத்து நிமிஷ ஆனா அத கட்டாயிரு அப்டி
ஆமா ஆமாமாமாமாம்
ஆமாங்க் சார் உங்க ஹாபிஸ் எல்லா என்ன உங்க பொழுதுபோக்கல்லா என்ன அந்த மாரி
இப்ப எனக்கு என்ன இப்ப எனக்கு ரொட்டீன் பிஸ்னஸ் ஒன்னு இருக்கு ஆ என் கம்ப் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு எட்டு பேர் வேல பாக்குறாங்க இப்ப டே அவர்ஸ் லா அவங்க எந்த ஒரு ப அரவுண்ட் டென் வந்து வேலைக் வருவாங்க அவங்களுக்கு என்னென்ன வேல சொல்லணுமோ சொல்லிட்டு அப்பறோ பேங்க் போற வேல பஜார் போற வேல அந்த மாரில்லா ரொட்டீனா இருக்கு
ஆமாங்க சார் அங்க தேவையான பொருட்களள்ளா வாங்க வேண்டியது இருக்கு எ
பர்ச்சஸ் இருக்கு சேல்ஸ் சேல்ஸ் பண்ணதுல வந்து கலெக்ஷன் போக வேண்டி இருக்கு
ம் ம் ம் ம் ம் ஆங்க சார்
இருக்கு அந்த மாதிரிலா சின்ன சின்னவேலையாதா இருக்கு ரொம்ப ஹெவியா பெரிய பிசனஸ் எல்லா பண்ணல ஆ ஓரளவுக்கு இப்ப நம்ம அந்த ஏஜ் எல்லா கடந்து வந்துட்டோ
ஓகேங்க சார் ஏஜ் எல்லா கடந்து வந்தாலுமே நீங்க இன்னு அந்த பிசினஸ் விடாம பண்ணணும் ரன் பண்ணணு அப்டிங்கிற எண்ண இருக்
ஆமா இது வந்து பேமிலி ஓரியன்டடா இங்க பேமிலில எல்லாரு சேர்ந்து செஞ்ச பிசினஸ் இப்ப ஏ பொறுப்புல இருக்கு அதன்னா அதனால வர்ற வேலைய வந்து விடாமஸ் செய்யனுன்னு சொல்லி பண்ணிட்டுருக்கோ மேடம்
ஆமாங் சார் ஒரு தொழில் இருக்குன்னா அத விட்டோமா நம்மளுக்கு என்ன மறுபடி அந்த மாரி சான்ஸ் கெடைக்காது அதுல நல்லது நல்லது நடக்கலா நல்ல விஷயங்கள் நடக்கலா நெறையா ம் மேலப்பல போயிட்டே இருக்கலாங் நோட்ஸ் சப்போஸ் அது திடீர்னு ந விட்டமனா மறுபடியு அந்த மாரி நெலமைக்கு கொண்டு வரது ரொம்ப கஷ்டோ
ஆமம்மா விட்டுட்டோம்னா அப்பறோ நம்ம அது மறந்துரணு மறுபடியு அத நெனைச்சுக்கிட்டே இருக்ககூட முடியாது ஏன்னா அ அடுத்தடுத்து ஆ வே நம்ம நம்மள மாரியே நெறைய பேர் செய்றாங்கல்ல அவங்கல்லா வந்து ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க கைக்கு மாறிடுச்சன்னா அப்றோ நம்ம மறுபடின் தாபமே அ ஆர்டர் குடுக்கும் போது நீங்க செஞ் தர்ல அப்டிங்குற மாரி ஒரு அதிருப்தி ஆயிரு அதா நம்ம விடாம தேடி வர்ற வேலைய வந்து விடாம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால அப்டியே கொஞ்சொ கொஞ்சொ நமக்கு தேவையான வருமானொ வந்துகிட்டே இருக்கு அப்டியே ரன் பண்ணி போயிட்டே இருக்கலா
ம் ஆமாங் சார் கொஞ்சோ எதாவ் டல்லா இருந்தா கூட மேனேஜ் பண்ணி மறுபடி நம்ம ரொட்டீனா பாத்துட் டு நம்மளால நம்ம நம்ள்க்கு சக்சஸ்ஃபுல் நல்லா கெடைக்கு
இந்த மாரி எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து ஆ அதாவ்து காசுதா முக்கியம்னு பாக்காம நல்ல பார்ட்டிஸ் ஆ பார்ட்டிஸ்ஸ வந்து நம்ம கை குள்ளே வச்சுக்கிட்டு அவங்களுடைய தேவைகள கரெக்டா சேட்டிஸ்ஃபை பண்ணி
ம் ம் ம்
அந்த மெட்டீரியல் சப்ளை பண்ணணா ஃபஸ்ட்டு க்வாலிட்டி நல்லா இருக்கணு ரேட் ரீசனபிளா இருக்கணு இந்த மாதிரியான ந்ந கடபுடிச்சிக்ட்டே வந்தோம்னா நம்ம மேல நம்பிக்க வந்துருச்சுன்னா நம்மள விட்டுட்டு போ மாட்டாங்க
ஆமாங் சார் கொஞ்சோ எதாவ் மே முன்ன பின்ன இருந்தாலு நம்ம கொஞ்சோ அட்ஜஸ் பண்ணிட்டம்னா கொஞ்சோ ப்ரச்சன இருக்காது அ ம் நல்ல விதமா வர்லா நம்ம கொஞ்சோ டல்லானாவே என்னடா இப்டி இருக்கு அப்டிங்கற எண்ணோ வரக்கூடாது
ஆமா கொஞ்சொ பொறுமையா ஹேண்டில் ப
சின்னதுல இருந்தே இந்தம் இந்த பிசினஸ் பண்ணிட்ருக்கலீங்களாங் சார் சின்ன வயசுல இருந்தேங்களா எப்டி
ஆமமா நாங்க ரொம்ப வருஷமா இப்ப இன்னு சொல்ல போனா எங்க ஃபாதர் ஆரம்பிச்சு வச்ச பிசினஸ் அது அப்டிதா நான் கண்டினியூ பண்ணி எனக்கு இப்ப சிக் ஸ்டி அபோவ் சிக்ஸ்டி ஆயிருச்சு
ஓகேங் சார் ஓகேங் சார் நல்ல விஷயோ நெறைய பேர் என்னன்னா ஃபேமிலில டா அப் பாங்களா என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்களோ கொழந்தைங்க படிச்சாலுமே கடசில ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாலுமே அப்பா தொழில் யாருமே விடுறதுல்லை யாராவ் ஒருத்தர் எடுத்துக்கறாங்க கண்டிப்பா அது அது நல்ல விஷயொம் எப்பவுமே ஒர்க்குக்கு போறத விட சொந்தமா பிஸ்னஸ் பண்றது ரொம்ப நல்ல விஷயோ
ஆமாங்க
இப்போ ஒர்க்குக்கு நம்ம மார்னிங் கெளம்புனோம்னா நைட் ஆகுது வீட்டுக்கு வரதுக்கு இதே சொந்த பிஸ் ஸ்னஸா அப்டின்ன வேணா அ நம்ம சொந்த பிசினஸையே பாத்துக்கலா வீட்டுல ஃபேமிலியு பாத்துக்
அதாவ்து ஜாப் போறது வந்து ஜாப் போறது மேடம் மணி அடிச்சா சாப்பாடு மாதிரி நமக்கு எந்த சூழ்நில எப்டி இருந்தாலு ஒன்னாந்தேதி ஆனா நமக்கு மாசுத்து க சம்பள வந்துரு
ஆ ஆமாங்
தா ஆனா அது வந்து அந்த அந்தமா நம்ம என்ன ஒத்துக்குட்டோமோ அந்த சம்பளந்தா வரு இது பிசினஸ்ல வந்து ரெண்டு சைடும் பார்க்கணு இது வந்து நல்லா அள்ளி கொடுத்தா நெறைய நல்லா நெறைய இன்கம் வரு ஆமா ஒரு நேரோ வந்து மார்க்கெட்டே டல்லா இருக்கு அந்த நேரொ வந்து நம்ம அதையு சமாளிக்கணு அது வந்து அ பிக்சட் இன்கம் இல்லை இருந்தாலுமே நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாரி இப்ப இன்னைக்கு ஒரு எதாவ் ஒரு ஃபங்க்ஷனு போணுமா அப்டின்னா சார் வந்து இப்ப எப்டி செய்வாருன்னா அவங்க ஆஃபீஸ்ல பெர்மிஷன் போடணு இல்ல லீவு கேக்கணு அவங்க அந்த லீவு அப்ளை ஆகணு அதெல்லா இருக்கு இதெல்லா நம்ம அந்த மாரி இல்ல ல்ல போணுமா டக்குனு கொஞ்சொ வேலைய சொல்ட்டு நம்ம வெளியே போயிட்டு வந்தர்லா ஒரு ஆஃப் டே ஒன் டே வந்து நம்ம இஷ்டத்துக்கு போகலா வர்லா
ம் ஆமாங் சார் ஆமாங் சார் என்ன ஒரு கொழந்தைய பாத்துக்கணு அப்டின்னா கூட இப்ப கொழந்தைங்ளுக்கு ஒடம் சரில்ல அப்டின்னா போகனு நம்ம லீவ் போட்டு கொழந்தைங்கள கூட்டி போனு அப்டின்னா முடியாதுங் வீட்ல யாரா ஒர்த்தர் இருந்ததா கூட்டிட் போமுடியாதுங் ஆனா டக்குன்னு அந்த பர்மிஷன் முடியாதுல்ல நம்மளுக்கு இதே நாமளு சொந்த பி சினஸ்ஸாந்தா இன்னொருத்தர கூட பாத்துக்கோங்க நாங்க அலோ பண்ணிட்டு நம்ம விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம போய்ட்டேருக்கலாங் ஆ எந்த நல்லது கெட்டது என்ன ஒரு கல்யாணோ ஆகட்டு எதுவா இருந்தாலு
ம்
போய்ட்டு டக்குனு வந்தர்லா
அதாவ்து நீ நீங்க சொல்றது வந்து ஒரு ஆங்கிள்ல கரெக்ட்டு ஒரு ஆங்கிள்ல எப்டி ஆகும்னா பிசினஸ்லயு ஒரு சப்போர்ட்டுக்கு வேணு ஆள் சப்போர்ட் வேணு ப்ப நம்ம வி ட்டுட்டு போற நேரோ யாராவ்து வந்து கேப்பாங்க கஸ்டமர் வருவாங்க அவுங்கள கவனிக்கிறதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் டாவ்து வேணு
மா ஆள் மாறி கொஞ்ச நேராது க்ருக்கு ஒ
கொஞ்ச நேரோ ஆ கொஞ்ச நேரோ இருக்கணு இருக்கிறோங்களுக்கு அந்த ரன்னிங் இதெல்லா தெரிணு என்ன அன்னக்கி உள்ள ந டை முறைல என்ன மெட்டீரியல் குடுக்குறோ என்ன ரேட் குடுக்குறோ என்னங்கறதெல்லா இல்லைனாலு இப்ப உள்ள சூழ்நெல வந்து அந்தளவுக்கு இல்ல முன்னாடி நா சொல்றே நா ரொம்ப வர்ஷத்துக்கு முன்னாடி சொல்றே இப்ப நறைய ஃபோன்ல்லா வசதி வந்துருச்சு இந்த மாரி ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க கேக்குறாங்க என்ன செய்யலா அப்டின் சொல்லி கேட்டு அந்த கேட்டு செய்ற அளவுக்கு ஒரு பொறுப்பான ஆள் வீட்ல வேணு
ஆமாங் சார் ஆமாங் சார் ஃபோன் எடுத்து நம்ம இப்பவே எல்லாமே வீடியோ கால்ல வருதுங்ள எல்லாமே வீடியோ கால்ல பாத்து எல்லாம் டீட்டெயிலுமே சொல்லிர்லாங் ஆள் ஒர்த்தரு இருந்தாங் னா பாத்துக்லாங் இப்பவேங் சார் எங்க வீட்ல எடுத்துக்கிட்டோம்னா எங்க மாமனார் கொஞ்ச பிரச்சன கொஞ்சோ ஒடம் சர்ல்லாம இருந்தாருங்
ஓ செரி செரி செரி ஆ
கொஞ்சோ கேன்சர் மாரி வந்துர்ச்சுங்க கைலை ஆ அப்புறோ ஒரு ஒன் இயரா ட்ரீட்மென்ட் எடுத்து பாத்துக்கக்க மு டிலைங்க அவுங்கனால ஏனா எங்க வீட்டுக்காரு ஒர்க் பண்றாரு அங்கயு மாமியார்னாலய் பாக்க முடில இன்னொர்த்தர் இருக்காரு ஸ் பையே அவர்னாலயு வொர்க்க விட்டுட்டு வர முடிலங் ஏனா இங்க ஆ எங் வீட்டுக்காரு தா கூட்டிட் போவாரு ஹாஸ்பிட்லுக்கு எதோ ஒர் நாளுக்கு லீவ போட முடியு கன்டினியூஸா லீவு போட முடியாது நா சின்ன கொழந்தைய வச்சு ட்டு நா மாமனார தா கூட்டிட் போவே கொ கை கொழந்தைங் ஒரு ஒரு வர்ஷோ தா ஆச்சு நா அவரோட கூட்டிட் போவே கூட்டிட் வருவே அங்கயே தங்கிக்வே இருந்து நா என்னால பா க்க முடிஞ்சதுங் இதுவே அவர்னால பாக்க முடிலை
ஆ ஓகே ஆ
டைம் கெடைக்லை ஆ ஹாஃபீஸ்ல லீவ் குடுக்க மாட்டாங்ளேங் கன்ட்டினுயூஸா லீவ் யாரு குடுப்பாங் குடுக்க மாட்டாங்க அலோவ் பண்ண மாட் டாங்க ஒன்டே அலோவ் பண்ணுவாங்க அந்த மாரி இப்ப சொந்த பிசினஸ்ஸாந் நா அந்த மாரி இப்ப விட்டுட்டு வந்துட்லா ஏனா அப்பா முக்கிய இல்லங்களா
அப்பா முக் அத்த அத்த என்ன செய்றாங்க அத்த கவனிப்பாங்கள
ஆ கவனிப்பாங்க இருந்தாலு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது தோட்டம் இருக்கு தோட்டத்த பாத்துட்டு மாடு கண்ணு இதல்லா வச்சிருக்காங்க பாத்துட்டு அ சின்னவர் வந்து அவர் பேங்க்ல ஒர்க் பண்றாரு
சரிங்க சரிங்க எல்லார்க்கு அவஅவங்க ஒர்க்ல பிஸியா இருக்குற மாரி ஆகுது
ஆமாங்க இங்க வந்து நா வீட் வீட்ல இருக்றதுனால இப்ப கொழந்தை அது குழந்தையு விட்டுட்டு போவ முடியாது கைக் கொழந்தை இருந்தாலுமே மாமனார் பாத்தாகணு அப்படின்ஞ்சொல்லி நானே அவர கூட்டிட்டு போவே கூட்டிட்டு வருவே ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேயே கூட இருந்து மானிங் போனா நைட் ஆகு வரதுக்கு கைக்கொழந்தய வச்சுட்டு இருந்த என்ன பண்றதுங் யார்னாலயு பாக்க முடியலங் அ பொண்ணுங்களு இல்லை பாக்குறதுக்காக
சரி சரி சரி சரி ஆனா இப்ப கேன்சருக்லா நெறய மெடிசன்ஸ் எல்லா நெறய வந்துருச்சுங்க
ஆமாங் சார் மெடிசன் வந்துருச் சானா ஆனா கையில கட்டியாட்டம் அ கைய தூக்கவே முடியலைங் மேல வந்துருச்சுங் அது க்யூர் பண்ணிட்டாங்க ஒரு தேட்டி ஃபாட்டி லக்ஸ் பக்க செலவாயி சுங் இருந்தாலுமே ஃபுல்லா க்ளியர் ஆய்டுச்சுனு சொல்லிருக்காங்க இந்த ஒரு வருஷமா பிரச்சன இல்லை
ம் சரி சரி
ஆ இனி அது
அவ்வளவு செலவு வருதா உங்களுக்கு இப்ப கேன்சர்னா உங்களுக்கு அ ஆ முப்பது நாப்பது லட்சம்லா ரொம்ப அதிகமா
ஆமாங் சார் அடிக்கடி இந்த ஸ்கேன்ஸ் ஆமா ஒ ஒரு இன்ஜெக்சன் போட்ணு அப்டின்னாவே டூ லேக்ஸ் இந்த மாறி அப்பவே கேக்குறாங்கங் ஒரு இன்ஜெக்ஷன்கேங் அடிக்கடி அ ஸ்கேன் ரிப்போர்ட்டு அது இதுன்னு டெஸ்ட் எடுத் த்துக்கிட்டே இருக்கணு
அதுலயு நெறையா ஸ்டேஜ் சொல்றாங்கள மேடம் அதாது தேடு ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் சொல்றாங்கள
த்து ஸ்டேஜ் அப்டிங்கறதுனால கியூர் பண்ணிட்டாங்க கியூர் பண்ணிட்டாங்க பிரச்சன இல்லங் ஆனா இன்னுமே ஒரு டென் இயர்ஸ் கழுச்சு வந்தாலு வரலா அந்த மாறி ம் சொல்லிருக்காங்க டென் இயர்ஸ் கழுச்சு வந்தாலு வரல அப்டிங்கற மாறி ஆனா இப்ப ஃபுல்லா கிளியரா இருக் இருக்காரு நல்லா இருக்காரு எப்பவு போல ஆக்டிவா இருக்காரு எல்லா வேலையு செய்றாரு
செரி செரி இங்க மதுரையில வந்து மீனாட்சி மிஷன்ல நல்லா கவனிக்கிறாங்க மேடம் கேன்சருக்கு வந்து எஸ்பெஷலி ஆ இப்ப வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல் ராஜாஜி ஹாஸ்டல் இருக்கு பெரிய ஆஸ்பத்திரினு சொல்லுவோ அங்க உள் இல் அங்க நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதே மாரி அதுக்கு அடுத்து வந்து மீனாட்சி மிஷன் ஒரு கன்சல்டிங் ஒரு தடவ கூட வந்து பாக்கணுனா பாக்கலா அதாவது இப்ப நீங்க நீங்க கியூர் பண்ணிட் டிங்க இவ்ளவு ரொம்ப செலவு பண்ணி க்யூர் பண்ணிருக்கீங்க இருந்தாலு இன்னு ஒரு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கனு இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின் பாக்கும் போது இங்க மதுர மதுரையில நல்ல ஸ்பெசிலிடிஸ்லா இருக்கு இப்ப ஏனா இப்ப எங்க ரிலேட்டிவ்ஸ்ல அந்த மாரி ஒரு கேன்சர் வந்து அஃபக்ட் ஆகி நல்லாயி வந்துட்டாங்க அவங்க
ம் அது எந்த மாரிங் சாரு
அவுங்க வந்து து லேடிஸ் லேடிஸ் கு வர்ற மாரி அவுங்களுக்கு கொஞ்ச சிரமப் பட்டாங்க
ஓகேங் சார் ஓகேங் சார் ஆமாங் சார் இந்த கேன்சர் அப்டிங்கிறது நெறையா வெரைட்டிஸ் இருக்கு ஆனா எந்த மாரி அப்டின்னு நா சொல்லவு முடியறதில்ல ம் இது எதனால எப் ப்டின்னு கண்டு புடிக்கவே முடியிறதில்லைங் ரொம்ப நாளா எங்க மாமனாருக்கு அந்த மாரி தெரிஞ்சு க்கவே இல்லைங் ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார் இதுதா அப்டின் கண்டுபுடிக்க ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்
செரி செரி செரி செரி ஓகே ஓகே ஒகே ம்
ம் ஏனா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ல தா இருக்குங்க எல்லாமே ஃபுட் வந்து நல்ல விதமா எடுத்துக்கனு அ அவங்க என்ன சொல்றது கிராமத்து சைட்ல க்கறவங்கல்லா ஆனா நல் கிராமத்து சைட்ல நல்லா வேலையு செய்றாங்க நல்ல விதமா தா இருப்பாங்க ஆனா அப்டி இருக்குறவங்களுக்கு வருது அப்டினா
வா
என்ன சொல்றதுன் தெர்லை
இது வந்து எதிர்பாரமா வர்றது தாங்க இது வந்து ஜெ ஜெனட்டிகலா இத சொல்றாங்க ஜெனடிகல்லா அ முன்னாடி உள்ளவங்களுக்கு முன்னாடி பழைய அந்த காலத்துல இருந்திருக்கு அவுங்களுக்கு வந்து கண்டுபுடிக்க ம் தெரியாம அவுங்க விட்டுருப்பாங்க இப்பதான இந்த மெடிசின்ஸ் எல்லா இவ்ளோ வந்திருக்கு இவ்ளோ ஸ்கேன்னு ரிப்போட்லா வருது முன்னாடி என்ன அ நோயின்னு தெரியாமையே அவுங்க வந்து விட்டுற்பாங்க அந்த மாரி ஜெனட்டிகலா வர்றது உண்டு
கண்டிப்பா ஜெனடிகல்லா அந்த ப்ராப்ள அந்த மாரி வருங்களாங் சார் கண்டினியூஸா இப்ப அப்பாவுக் இருந்ததுன்னா அப்பாவுடைய பைய அந்த மாரி வர்துக்கு வாய்ப் புகல் அதிகமாயிர்
வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லன்னா இப்ப ஜெ ஜென்ஸ்னா என்ன அவுங்க வந்து அந்த அ சிகரெட்டு அந்த பொகயில அப்டி யூஸ் பண்றவங்களுக்கு வரு நேரத்துக்கு சாப்பிடல அந்த மாரி உள்ளவங்களுக்
ஆமாங்க சார் மாமனார் வந்து நேரத்துக்கு சாப்ட மாட்டாரு ஆனா அந்த மாரி புகையில இந்த மாரி யூஸ் பண்றதெல்லா கெடையாது ஆ ஆனா இந் இந்த மாரி கையில வந்து எலும்புக்குள்ள வந்திருக்கு அந்த என்ன சொல்றது போன் போன் கேன்சர் மாரி
சோ ஆ
ஆமாங் சார் போன்
அது ரொம்ப வலி தாங்க முடியாம ரொம்ப சிரமப் படுவாங்களே
ஆமாங் சார் அந்த ஹேண்ட வந்து தூக்க கைய தூக்கவே முடியலை எந்த பக்கமு அசைக்கவே முடியல
ம் அந்த வலி மருந்து மாத்திர எல்லா வந்து ஓரளவுக்கு தா வந்து இப்ப இப்ப சொன்னோம்னா ஒரு நூறு பவர் குடுத்தம்னா ஒரு ஆறுமா மூ ரெண்டு மாசோ மூணு மாசோ கழிச்சி நூத்தி ஐம்பது பவர் குடுக்கணு எரநூறு பவர் குடுக்கணு அந்த மாரி பவர் கூடிக்கிட்டே போகு ஒரு ஸ்டேஜ்ல வந்து எவ்ளோ பவர் குடுத்தாலு அந்த